ஹலோ
ஹலோ
வணக்கம்
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நா நல்லா இருக்கே நா இங்க பொங்கல் ஃபெஸ்டிவல்க்கு வில்லேஜ்க்கு எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயி ருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நானு அதேதாங்க பொங்கல் ஃபெஸ்டிவல்கு அ செலிப்ரேட் பண்றதுக்காக என்னோட பாட்டி வீட்டுக்கு தா போயிட்ருக்கேன்
சிறப்பு சிறப்பு அ எல்லா வருஷமுமே போவிங்ளா தாத்தா பாட்டி வீட்டுக்கு
கண்டிப்பா
சேரி சேரிங்க இன்னைக்கி போகி பொங்கல் அ இன்னிக்கு எப்டி லேட் ஆயிடுச்சி எவ்ளோ நேரோ ட்ராவல் பண்ணுவீங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு
தாத்தா பாட்டி வீட்டுக்கு இங்க இருந்து போறதுக்கு கிட்டதட்ட ரெண்ட்ர மண் நேரொ ஆகு காலையில எலுந்துருச்சி ஆ காலையில எழுந்துருச்சு இங்க நம்ப வீட்ல பொங்கல் வெச்சு சாமி கும்பிட்டு இங்க நம்ம எப்டி அஞ்சு வி அஞ்சு நாள் இருக்க முடியாதுல்ல தாத்தா வீட்ல தான இருக்க முடியு
ஆமா
அதனால நம்ம வீட்ல காலையிலயே ஏஞ்சு சம்பிரதாயப்படி பொங்கல் வெச்சு சா
ஆ
அதுக்கப்பறோ ஒரு ஆறு மணி கிட்ட கெளம்பிட்டோ
செரி செரி செரி நம்ம வீட்டுலா அப்டிதா இங்க நாங்க லேடிஸ் கொஞ்சம் அதிக பேர் இருக்கனால காலையில ஏஞ்சு எப்டி நம்ம வீட்லயே அஞ்சு அஞ்சு நாள் இங்க இருக்க மாட்டோ ஆ ஒரு பெரிய கோலமா போட்டுட்டோ போடும்போது கேட்டாங்க என்னங்க இன்னிக்கே எல்லாமாவும் காலி பண்ணிருவீங்ளா அப்டின் சொல்ட்டு இல்லங்க அஞ்சு நாள் நாங்க இருக் க்க மாட்டோ அஞ்சு நாளுக்கு சேத்தி இந்த கோலநாதான் அப்டின் சொல்லிட்டு அ அப்பறொ எல்லாரு அ சைட் பை சைட் ரெடி ஆயிட்ருந்தாங்க சாமி கும்பறதுக்கு முன்ன னாடி நாளே எல்லா க்ளீன் பண்ணிட்டோ அதனால இன்னிக்கி சாமி மட்டு கும்புட்டு கெளம்பற மாரி பொங்கல் சிம்பிளா வச்சி கொஞ்சமா வச்சி சாமி கும்பட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பொங்கல் கொஞ்சோ கொஞ்சோ கொடுத்துட்டு டு பழொ கொஞ்சோ குடுத்துட்டு அப்டே கெளம்பறதுதா காப்பு எல்லா வச்சுட்டு அப்பறொ கெளம்பறத்தா கெளம்பிட்டோ அதா அங்க கெ ம்மதானா லேட்டு தா ஏ கொஞ்சோ நேரோ லேட் ஆய்டே கெளம்பனோ நம்மள்க்கு கிங்க ஒன் ஒரு மண் நேரொ ஒன்ற மண் நேரொ தா அதனால கொஞ்ச லேட்டா கெளம்பணோ ங் எப்டியு சாயந்தரோ ஒரு ஆறு மணி பக்கந்தா மறுபடியு சாமி கும்படுவோ அங்க போய் அங்க வந்து காட்ல தா நாங்க சாமி கும்பிடுவோ அங்கே இதே மாரிதா பொங்கல் வெச்சி சாமிக்கு படச்சி ஆம் சாமிக்கு படைச்ச பெறகு நாங்க கொஞ்ச சாப்டுவோ அதே மாரியே அங்க இருக்கவுங்க எல்லாருக்கூ கொஞ்சொ கொஞ்சொ குடுப்போ குடுத்துட்டு அ நாங்க வீட்லயே மறுபடியு காட்ல சாமி கும்ட்ட பெறகு மறுபடியு வீட்டு ட்டுக்கு வந்து சாமி கும்புடுவோ நீங்க எப்டி நீங்க காடுல்லா வச்ரிக்கீங்ளா இல்ல பண்ண மட்டு வச்ரிக்கீங்ளா
காடு பண்ண ரெண்டுமே வச்ர்கோ அதாவ்து எப்டி கொண்டாடுவோ அப்டின்னா மத்த சைட்ல கொண்டாட்ற மாரி இந்த தை ஒண் ஒன்னே கொண்டாட மாட்டோ
ஆ ஆ
அன்னக்கி வந்து சும்மா வீட்டெல்லா க்ளீன் பண்ட்டு சாமி கும்புட்டு அப்டி அன்னைக்கு கொஞ்ஜொ அப்டிய கொஞ்ஜொ ரெஸ்ட் எடுத்துப்போ அடுத்த நாள் மாட்டு பொங்கல்ருக்கு இல்லையா நம்ம கிராமத்து சை சைடுல மாட்டு பொங்கல் தா கொஞ்ஜொ நல்ல வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க எப்டினா ஆ இப்ப எல்லாரு தை ஒணணுக்கு போகி‌ அன்னைக்கு கே சில பேர் காப்பு கட்டிருவாங்க
ஆமா ஆமா இங்க டவுன் பக்கல்லா அப்டிதா டவுனு டவுன் பக்கல்லா பாத்திங்ன்னா போகி பொங்கல் அன்னை க்கு சாமி கும்டும் போது காப்பு கட்டிருவாங்க
ஆமா கரெக்ட்டு நானு நெறைய எடத்துல பாத்துருக்கே ஆனா நம்ம சைட்ல எப்பிடி அப்பிடினா நம்ம அ ந அது நம்ம வீட்லியு போகி அன்னிக்குதா காப்பு கட்னது
சேரி சேரி
ஆனா தாத்தா பாட்டி வீட்ல எப்பிடி அப்பிடினா மாட்டு பொங்கல் அன்னைக்கி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நாலு மணிக்கு காப்பு கட்டி ருவாங்க
செரி செரி செரிங்க
பு கட்டிட்டு அதுக்கப்பறந்தா அ சாமி எல்லா ரெடி பண்ணுவாங்க பொங்கல் வெக்றதுக்கெல்லா ஏற்பாடு பண்ணுவாங்க
சேரி சேரி காலையிலேயே மாட்டு பொங்கலு செலபுரேட் பண்ணி ருவீங்களா இல்ல ஈவ்னிங் பக்கமங்க
அது மாடுல்லா வாஷ் பண்ணி அது மாட்டு கொம்புக்லா பெயிண்டடிச்சு அது எப்டியு சா ய் சாமி கும்ட்டு படச்சு படச்சு முடிக்றதுக்குள்ள எப்டி சாய்ந்தர் நாலு மணி ஆயிடு ஒரு வழி ஆயிடு
செரி செரிங்க நம்ம வீட்டுக் பக்கத்தில பெரிப்பா பெரியம்மாலா இருக்காங்க அதுல கொஞ்சோ கொஞ்சு தெரியு ஆடு வெச்சுருக்கா ங்க மாடு வெச்ருக்காங்க நம்ளு க்ளீன் பண்றதுக் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவோ அ ஊருபட்ட அழுக்கு வருங்க ஆடு மேலயு மாடு மேலயு வெறு சாணியா இருக்கு உக்காந்து அதுக்குன் ஒரு நாரு குடுப்பாங்க தேங்கா நாறு அத வெச்சு தேச்சிட்டு கழுவிட்டு பெயிண்டடிப்போ ஒவ்வொரு கொம்புக்கு ஒவ்வொரு கலரு அப்றோ கலரு பொடி போடுவோ அந்த அன்னிக்கி தா அந்த மா ட்டோட அந்த சலங்க இருக்கு இல்லிங்களா கழுத்துல போட்ற சலங்க அத வந்து சேஞ்சு பண்ணுவோ இயர்லி ஒன்ஸ் சேஞ்சு பண்ணுவோ இல்லனா அத வாஷ்ஷாது பண்ணிடுவோ ஒவ்வொரு மாட்டுக்கு கழுவி கழுவி போட்டு ட்றுவோ எதாவது புது மாடு அந்த வர்ஷோ வாங்கிந்தோ அப்டின்னா அன்னைக்கு நாங்க சங்கிலி வாங்க மாட்டோ இது மாரி மாட்டு பொங்கல் அன்னிக்கி வாங்கி சங்கிலி வாங்கி போட்ருவோ அந்த சங்கிலி போட்றது ஆ மாட்டுக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஆ ம் குங்குமோ அதெல்லா போட்றது அதெல்லா போட்ருவோ இப்ப அது வந்து ஒரு பதினோரு மணி பக்கந்தா ஆனா அன்னிக் ஃபுல்லா சாப்பிடவே மாட்டோ நாங்க வெரதமாதா இருப்போ ஆ ஏனா பெரியப்பா அவுங்க கூட நாங்க போய் சாமி கும்பர்னால அன்னைக்கு நாங்களு அவுங்களோட சேந்தே வெரதோ இருக்கறது அ மாடல்லா குளிப்பாட்டி அ பெயிண்ட்லா அடிச்சு பொட்டல்லா வெச்ச பெறகு அ நாங்ளு போயி ஃப்ரெஷப் ஆய்ட்டு ஆ சாமி போயி சாமியற போயி க்ளீன் பண்ணிட்டு அ தொடச்சிட்டு சாமிக்லா பொட்டு வெச்சிட்டு அ இந்த மாட்டுக் குனு தனியா நாங்க ஒரு ஒரு இது செய்யணு உரண்ட மாரி செய்ணு வெறு சாப்பாடு கு ங்கம் மஞ்சள் அப்புறோ சம்திங் போடுவாங்க அதெல்லா போட்டு உரண்ட போட்டு ஒவ்வொரு மாட்டுக்கு சே சேத்து வெப்போ உரண்ட உரண்
சூப்பர் சூப்பர்ங்க
ஆ அதெல்லா எடுத்துட்டு போயி மாட்டுக் நாங்க போட்டுறோ அதுதா மாட்டுக்கான படையலு எங்களுக் வந்து தனியா பொங்கல் மாரி செஞ்சி ஒரு சுண்டல் கொழம்பு மாரி செஞ்சி அது நாங்க போ அப்றோ எங்குளுக்கு நாங்க அது சமச்சுப்போ
நம்ம வீட்ல எப்டினா பொங்கல் வெச்சு பூஸ்ணிக்கா கொழம்பு வெச்சுருவாங்க நீங்க சொன்னீங்களயா அந்த மாட்டுக்கு உரண்ட வெப்பா அங்க வந்ட்டு
ஆமா
அந்த வழக்க நம்ம வீட்லயுமே இருக்கு
சேரி சேரி சேரி அ நம்ப எ நம்ப கிராமத்து சைடும் மோஸ்டா இப்டிதா ஃபாலோ பண்றாங்க
ஆ ஆமா ஆமா நம்ம இந்த டவுன் பக்கோ இருக்குனால நம்ளுக்கு அத பத்தி இன்னு பெருசா எலாப்ரீட்டாத் அ அந்த அளவுக்கு டீட்டெயல்டா தெரில
ஆ எதோ நம்ளுக் க நம்ம கூட ஹெல்ப் பண்றதுனால அத கொஞ்சோ கொஞ்சோ தெரியுது
ஆமா
ஆ
எ தாத்தாலா இத பத்தி பெரிய ஸ்ட் கதையே சொல்லுவாரு
ஆ அவுங்குளுக்கு வரலாறே இருக்குங்ளே எ எத்தன வர்ஷோ எத்தன ச எத் தன தலமுறையா அவுங்க காட்லயே வாழ்றாங்க கிராமத்திலயே இருக்காங்க அவுங்குளுக்கு நறியா எக்ஸ்பீரியன்ஸ்லா இருக்குல சாமி கும்பற்றது எ எப்டி கும்பட்னு எப்டி கும்புட்டா நம்ளுக்கு அந்த வர்ஷோ நம்ளுக்கு எப்டி வெளச்சல் வ ரும் அ மாடுங்க எப்டி நல்லாருக் போ எந்த டைம்ல சாமி கும்புட்ட நல்லாருக்கு பால் எவ்ளோ குடுக்கு அப்டின்றது அவுங்குளுக்கு தெரியு இப்புடி ஒரு இப்டி பண்ணா இந்த வர்ஷ் ச்சா நம்புளுக்கு நல்ல வெளச்சல் வரு ஒரு லாபோ வரு அப்படின் சொல்லி அவுங்குளுக் கொஞ்சோ தெரியு
கரெக்ட் கரெக்ட்
ம் இந்த சூரியன் பொங்கலப்போ இதுக் முன்னாட் நாள் சூரு சூரியன் பொங்கல்ருக் குள்ளைங்ளா அன்னிக்கு நல்லாருக்குள்ள அது எ சொல்லல நீங்க
சூரிய பொங்கல் மோஸ்ட்டா நம்ம வீட்ல வெக்க மாட்டாங்க நா சொன்ன இல்லியா மாட்டுப் பொங்கல் அனிக் த சாமிய கும்புடுவாங்க அப்டின் சொல்ட்டு
சேரி சேரி சேரி
அதாது இங்க நம்ம கிராமம் வழக்கப்படி என்னன்னா போகி அன்னிக்கி காட்ல பொங்கல் வெச்சு சாமி கும்புடுவாங்க
ஆமா
சூரிய பொங்கல் அன்னிக்கி பெருசா எதுமே பண்ண மாட்டாங்க சூரிய பொங்கல் அன்னிக்கி வெறு வீட்டலா சுத்தம் பண்ணிட்டு ஆ சாமி மட்டு அது பிரம்மமுகூர்த்தத்துல சாமி வெளக்கேத்திட்டு சாமி மட்டு கும்புடுவாங்க அவ்ளோதா
சேரி சேரி சேரி நம்ம இங்க வந்து கரெக்டா சூரிய ஆமா இங்க நம்ப வீட்ல வந்து எல்லா பொங்களுக்கு சிம்புளாவாவ்து சாமி கும்பட்னுன் சொல்ட்டு சூரியன் உதயமாகு போதே அதுக்கு முன்னாடியே நாங்கல்லா எழுந்து எல்லா சமச்சுட்டு அ எல்லா ரெடி பண்ணி வெச்சுட்டு சூரிய ஒதயோ ஆகமோது அ அன்னிக்கு கொஞ்சோ பொங்கல் வெச்சு சூரியனுக்கு படச்சு சாமி கும்புட்டு அ சூரிய பவான வ வணங்கீட்டு அதுக்கப்றோ எந்த வேலயாருந்தாலு தொடங்குவோ காட்டுக் போறதுனாலு சே சேரி எதாது எந்த வேலயாருந்தாலு சேரி சூரிய பகவான வணங்குன பிறகு நம்ப அந்த அந்த நாள் மட் டு வேல செய்றது
ஓ சூப்பர் சூப்பருங்க
ம் அடுத்த நாள் என்ன கறி நாள் தா அ இத்தன இத்தன் நாள் வந்து கால் லைல மத்யானோ ஃப்ரீயா சாப்புட்டு ஃப்ரீயாய்ட்டு தூங்கி தூங்கிருப்போ இந்த கறி நாள் மட்டு ரிலேட்டிவ்ஸ்லா நம்மோ கூப்டுவோ அ பெரியம்மா பெரியப் பா ஒ தூரத்துல இருக்கவ்ங்க அக்கா தம்பி எல்லாரையு கூப்டுவோ கறி நாளுக்கு எல்லாத்துக்கு விருந்து வைக்கிறதுக்கு ஆ ஆ அன்னிக்கி சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இது எல்லா கொஞ்ச கொஞ்சோ எடுத்து சமச்சி எல்லா ஃபமிலியா காலைலே வந்துருவாங்க எல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க நம்ம டவுன்ல வாங்கனமாரி அரக்கிலோ கால் கிலோலா கடையாது அங்க பாத்தீங்னா பாதி ஆ டே வாங்கிறது ஒரு ரெண்டு கோழி வாங்கிறது ரெண்டு மூணு கிலோ ஃபிஷ் வாங்கிறது நறையா பேர் வருவாங்க எல்லா ஃபேமிலியு வந்துருவோல்ல பெரியம்மா பெரியப்பா பெரிய அக்கா எல்லாரு வந்துருவோ அன்னைக்கி அன்னைக்கி வந்து சமச்சிருவோ
ம்
எல்லாரு சேந்து ஆளுக்கு கொஞ்சோ அ ஃபர்ஸ்ட் க்ளீனிங் ப்ராசஸ்ல்லா சின்ன பிள்ளைங்களு வந்துருவாங்க அப்றோ சமைக்கிறதுக்கு பூண்டு தக்காளி வெங்காயோ உரிக்கிறதுக்கு அவுங்களே வந்துருவாங்க உரிச்சு குட்த்துருவாங்க பெரியவங்க பாட்டி தாத்தா யாராவது உக்காந்து அற்த்துட்டு இருப்பாங்க அடுப்பு கிட்ட நிக்கற்துக்கு மட்டு கொஞ்சோ நாலஞ்சு பேரு நம்ம வீட்ட வ வெறகு அடுப்பு தா வெறகடுப்பு நறையவே இருக்கு அப்டியே ஒவ்வொரு அடுப்பு க்கு ஒவ்வொரு ஆள் நின்னு ஒன்னொண்ணு சமைச்சிர்றது அப்டியே
சூப்பர் சூப்பர்ங்க
ம் ம் இதுக்கப்றோ அன்னி அன்னிக்கி சொல்லுங்க சொல்லுங்க
இங்க நம்ம வீட்டு சைட்லயு மோஸ்ட்லி வெறகடுப்பு தா
ம் ஆமா வில்லேஜ் சைடு எப்பவுமே வெறகு அடுப்புதா அதுதா ஹெல்தி அதுல சமைச்சாதா கொஞ்சோ நம்ம நார்மல் ஸ்டவ்ல சமைக்கற்த விட அதுல சமைக்கிறது கொஞ்சோ டேஸ்டா தா தெரியுது நாலா டேஸ் ட்டே ஜெக் பண்ணி பாத்திருகே ம் அப்றோ அந் அந்தனாலே பாத்தீங்னா கொஞ்சோ ச ப இது மரி வெப்பாங்க அ போட்டி மாரி வெப்பாங்க அப்றோ சாப்ட்டு முடிச்சுட்டு மத்யோ சாப் புட்டு முடிச்சிட்டு ஒரு மூணு மணி நாலு மணி பக்கோ ஆரம்பிப்பாங்க சாயந்திரோ ஆறு மணி வர்லு வெள் ளாட்டு போட்டி வெப்பாங்க நா அத பாத்துட்டோ உக்காண்ட்ருப்போ அவ்ளதா ம் செரி ஓகே நல்ல டிராவல் பண்ணுங்க போய் நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க வாழ்த்துக்கள்
உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜாக்ரதையா இருங்க ஹப்பியா பொங்கல சேஃபா கொண்டாடுங்க
ஓகே செரி ஓகே பாய் ஆ